ஆ செரிங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக் நா நல்லாருக்கே சிஸ்டர் பசங்கள்லா சாப்டாங்களா ம் பகல்ல தூங்குற பழக்கோ உண்டா பசங்களுக்கு
இல்லல்ல தூக்க மாட்டாங்க சி்ஸ்டர் வெளையாட்
ஆ ம் சின்ன பொண்ணா இருக்கால்ல ஆ சின்ன சின்ன பைய ஒருத்த இருக்கான்ல்லா அவ அ அத் எட்டு மாசமோ ஏழு மாசமோ சொன்னீங்களே
ஆமாம்மா அவுரு தூங்குனாரு தூங்கி இப்பதா எழும்பியிருக்காக
சேர் சேர் சேர் மதியத்துக் பிறவு இன்னுமே டூட்டி குடுத்துட்ருக்காரு அப்டிதானே இப்பக் உம் இப்ப சின்ன கொழந்தையா இருக்கனால உங்களுக் வேலையு நெறையா இருக்குல்ல அத்னால் மதிய கொஞ்சத் தூங்கி எந்திப்பீங்களா இல்ல எப்டி தூங்க மாட்டே அவரு தூங்கும் போது கொஞ்ச நேர படுத்திருப்பே
ஆ எ மதியான தூங்க முடியாது ரெண்டாவது பொண்ணு மூன்றைக்கு ஸ் ஸ்கூல் வுட்டு வருவாங்க பெரிய பொண்ணு நாள்ற அந்த மாரி டைம் நாலு நால்ரைக்கலா அவங்க ஸ்கூல் விட்டு வருவாங்களா அத்னால தூங்க முடியாத் மேக்சிமம் அவுங்குளுக் டீ போட்டு குடுக்கறது அவங் குளுக்கு எல்லா டூசனுக்கு எல்லா எடுத்து வெக்கறது
உம் அதுலயே போயிடுது கொஞ்ச நேர படுப்பே அதாவது ரொம்ப நேர தூங்க மாட் டே அதாவது பெட்ல படுத் தூங்க மாட்டே சோஃபாவால கொஞ்ச நேரோ ஒரு அஞ்சு நிமிசோ அந்த மாறி கொஞ்சோ டயடா டயடா இருக்கிற நேரத்துல அப்டி தூங்குவே ஆனா வேற ஏதாவது வேல ரொம்ப முக்கியமான வேல இருக்கு வேற ஏதாவது யோசனையிலே இருக்கேன்னா தூங்க மாட்டே ஆனா அப்டி இருக்கும்பச்ல கொஞ்ச நைட் நைட்டு அதாவது ஒரு அஞ்சு நிமிஷோ தூங்கறது கொஞ்சி ரிலாக்ஸ் ஆ இருக்கு இல்லன்னா என்ன ஆயிடு அந்த கொஞ்ச டயடா ஆயிடு நைட்லா போ அஞ்சு நிமிஷோ படுக்கலாங்க முச்சல நைட் கொஞ்ச டயடாயிடு
ஆ ஓக்கே
ஆ
நா தூங்குவ அதாவது இவுங்கள என்ன செய்வ காலைல ஸ்கூலுக்கு அனுப்பிருவல்ல ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு டிஃபன் சாப்டுட்டு சாப்பாட குடுத்துட்டு அதுக்கப்புறோ ஒரு பதினொன் அந்த பதினோரு டு பன்னெண்ட் மணிக்குள்ள கொஞ்ச நேரோ படுத்துக்குவே
சேரி சேரி சேரி
ஆ ஏன்னா மதியத்து காலைலயே அவுங்குளுக்கு பசங்களுக்கு சமைக்கு போதே எனக்குமே சமைச்சிருவே ஒன்னாவே ஏனன் சமச்சு கொஞ்ச இவுங்க எப்போடான் தூங்குறாங்களோ அவங்கள தூங்க வெச்சிட்டு நானு கொஞ்ச நேர படுத் திட்டு
ம்
ஒரு பவு பட்
ஒரு பவு பட் ஒரு மணி ஒன்றரை மணிக்குலா எழும்பிடுவாங்க சி குட்டி எழும்படுனோன அவுங்குளுக் சாப்பாடு ம் ம் சேரி சேரி உம் ஃபர்ஸ்ட்டு சின்ன கொ வயசுல கொழந்தைங்கள பாக்குர் ரொம்ப சிரமா இருக்கு ஏனா திடீர் திடீர்னு ஒடம்பு முடியாம போய்டு அந்த நேரத்துல நீங்க வீட்ல சிரப் வெச்சு குடுப்பீங்ளா இல்ல ஒடனே ஹாஸ்பிட்டலுக் கூட்டு போய்டுவீங்களா
இல்ல வொ கொஞ்ச ஃபீவரா இருந்தா மட்டு டானிக்க சிறப்பு இருக்கு கா காய்ச்ச டானிக் எதுவு மத்த எதாவது ஒண்ணுங்குங்கு போது ஆஸ்பத்தலுக்கு தா கூட்டிட்டு போவே ஆனா எங்க மாமி வந்து ஏ உடனே கா திரிக்கு கூட்டிட்டு போற கை மருந்துங்க எதாவது சொல்லுவாங்க இந்த ஒரு நாள் மட்டு குடுத்து பாருங்க குழங்கை குடுக்காததுக்குப்பற கேக்கலனா நீ கூட்டிட்டு போங்க ஹாஸ்பிட்டலுக்கு அ அந்த க இது கொடுங்க அப்டிங்கறனால அதனால நம்ம ஒரு நாள் பாப்பே அது அப்டியே இருந்துச்சுன்னா அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலு கூட்டிட்டு போயிருது
கூட்டு போய்றது அது கொழந்தைங்களுக்கு நம்ம பிறகு யோசிக்க முடியல எதாவது நம்ம வீட்டுல நம்ம பெரியவங்கனா எதாவது யோசி க்கலா இப்போ நம்ம வேற எதாவது செஞ்சு பாக்கலா அப்டின்னு யோசிக்கலா சின்ன பசங்க பச்சல நமக்கு பயந்தா வரு செரி நம்ம என்னக்கு என்ன தெரி ஹ ஹ அது உடனே நம்ம ஹாஸ்பிட்டல்ல பாக்குறதுதா பரவால்லங்கிற மாரி அந்த நேரத்துல தோணிரு இப்போ நமக் க்குனா எதாவது ஒண்ணு வீட்ல செரி என்ன பன்னாலு செரி அதுக்கு ஒரு ரெமிடி பண்ணிக்கலா அப்டிதானே வீட்ல எதாவது ஒன்னு பண்ணிப்போ பண்ணிப்போ சின்ன பசங்கன்னா நம்ம பயம்தா இருக்கு
ஆமா பாத்துக்கரலா எதாவது குடிச்சு பாக்கலா இது குடிச்சா கேக்குதானு பாக்கலா சின்ன பிள்ளைங்களு செரியாம ஒத்துக்காம போயிருச்சு எதாவது ஒண்ணுன்னாவே பயமாயிருமே அதனால முதல ஹாஸ்பிட்டல் காட்டி டாக்டர் என்ன சொல்றாங்களோ அத இது குடுக்கலா ஆ பாத்துக்கலான்னு முதலே கூட்டிட்டு
ம் ம் செரி செரி இப்ப பெரியவர்களுக்கு எதாவது துன்னா நீங்க எதாவது வீட்ல செஞ்சு நல்லா கேட்டுருச்சு அப்டிங்கிற மாறி எதாவது இருக்கா இப்போ இத பண்ணுன எனக்கு நா உடனே கேட்டுருச்சு ஹாஸ்பிடல்லா போவேண்டியது சூழ்நிலை வரல அப்டிங்கிற மாரி
பெரிய பொண்ணு இருமல் வந்துச்சா போ அந்த வரட்டு இருமல் சொல்லுவாங்கல்ல
பசங்கள நா சொல்லல சின்ன பசங்களல்லா சொல்லல சின்ன பசங்க டாக்டரே கூட்டு போய்ருங்க எதாவது பெரியவங்களுக்கு அதாது சின்ன பசங்களுக்கு நம்ம ரிஸ் க் எடுக்க முடியாது நம்ம அதனால ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டு போய்ரலா இப்ப பெரியவங்க
வரட்டு இருமல் இருந்த மாரி இருந்தாவே வீட்ல மிளகு இந்த வெத்தல
ஆ
ஒன்னா பணங்கற் கண்டு வச்சு மிளகு கிராம்பலாம் வச் ச்சு சமச்சு சாப்பிட்டாவே அந்த வறட்டு இருமல் போகுது
செரி செரி செரி ஹ
ஆஹ அதிகமா இருமல் இந்த நைட் ஆனாலா அது தூங்கவே விடாது
ம் ம் ம்
ஆ அந்த இருமலுக்குல்லா இந்த மாறி சாப்ட்டா கேக்குது எங்க மாமியாருக்குமே அடிக்கடி இருமல் இந்த மாறி வர ட்டு இருமல் இதெல்லா வரு இப்டிதா சாப்புடுவாங்க ஆனா கேட்கு அதுமாறிதா தேன்ல அஞ்சு மருந்து தூள் கலக்கி சாப்டுவாங்க
ஆ அஞ்சாள் அலப்பு மருந்துன்னு ஒண்ணு இருக்கு அதானே
அ அது அப்பற இந்த வீட்லயே திரிக்கிறாங்க அதையு அஞ்சு மருந்து தூள்ன்னு தா பேர் சொல்றாங்க
ஓ அப்டிங்களா சேரி சேரி வீட்லயே நீங்க ம் தூள் நீங்களே ரெடி பண்ணிறீங்க
ஆம்மமா மாமியாரே செஞ்சுருவாங்க புள்ள பெத்தாலு எல்லா என்னென்னா அந்த மருந்து குடுக்கணமோ அவ்ளது இதுவுமே அவங்களே ரெடி பண்ணி தந்துடுவாங்க
தந்துருவாங்க செரி செரி கொழந்தை பெறந்தா எங்க சைட்லயு ஒரு மருந்து உண்டு அது அது என்னெல்லா போடுவாங்கல்லா எனக்கு தெரியாது அது தனியா அரைச்சி வச்சு அத கொழம் பு அது மருந்து கொழம்பு சொல்லி வச்சு குடுப்பாங்க அது கொழந்தைங்களுக்கு பால் குடுக்குறதுனால ஆ அ அ ஆ செரி செரி சோத்துக்குள்ள சோ சாப்பாடு போடுவீங்களா அந்த மாறி நா தெரியாது ஆனா எனக்கு ஒரு பொடி உண்டு அந்த பொடிய வச்சு அ கொழ கொழம்பு மருந்து கொழம்புன்னு ஒண்ணு பண்ணுவாங்க ஆனா நல்லா மீனும் போட்டு பண்ணுவாங்க செல பேரு வேற வேற கருவாடு அந்த மாறியும் போட்டு பண்ணுவாங்க எங்கம்மா முட்ட போட்டே பண்ணி குடுத்துருவாங்க ஆனா பூண்டு நெறைய உரிச்சு போட்டு அந்த மாறி பண்ணி குடுப்பாங்க
ஆமா பூண்டு போடுவாங்க மீன் கொழம்பு வப்பாங்க முட்ட கொழம்பு வப்பாங்க
ம் ம் ம் ம் செரி செரி சாப்பாடுக்கலானா சாப்பாடு போ சா சாப்பாடு சோறு வடிச்சு வடிக்கிறது போச்சிலே அதுல போட்ருவாங்களா
ஆஹா நம்ம தேங்கா பால்ல்லா எடுத்து வச்சிருந்த நெய்ச்சோர்ல்லா ஆக்குறோம்ல அந்த மாறி எல்லாரு தேங்கா பால் எல்லாமே வடிச்சு தாளிச்சு இந்த மருந்த ஒன் பொடிய ஒன்னா போடுவாங்க அதுக்கு லைட் மஞ்ச கலரா வரு
ஆ ஆ ஆ செரி செரி செரி
ஆ மருந்து பொடிண்டு செய்வாங்க நல்லது அப்டின்டு
ம் நா ஒரு ரெமிடி சொல்றே ஆனா அது வந்து ரொம்ப சீக்கிர சீக்கிர அது சரியாயிடு லூஷ் மோஷனுக்கு மஞ்சள் வந்து கலக்கி தண்ணியில கலக்கி குடிச்சு பாருங்க ஒடனே கேக்கு நான் அத வந்து ட்ரை பண்ணி பாத்திருக்கே வேற யாரு சொன்னா கூட டக்குன்னு களக்கி குடுப்பே ஆனா ஒடனே கேக்கு
ஓ மஞ்சள்ல்லா தண்ணில
ஆமா ஆமா தண்ணியில கலக்கி குடுத்தா அது மஞ்சள் வந்து கிருமி நாசினில்ல ஏற்கனவே அது குடுத்த ஒடனே அது ஒடனே கேட்டுக்குவா அது ஆனா அவ ரொம்ப ஆச்சர் யமான ஒரு விஷயோ ஆ நா பண்ணா ஒடனே கேக்கு அதனால நா அது தைரியமா சரி லூஷ் மோஷன் தா குடுத் ட்ருவே ஆனாலு சின்ன பசங்கல்லா உங்க ச வயசு பசங்கன்னா உங்க உங்கோட பசங்கல்லா ரொம்ப சின்ன பசங் க அதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாமாங்கறது எனக்கு தெரியல ஆனா கொஞ்ச ஒரு இப் ஒரு அஞ்சு வயசுக்கு மேல உள்ள கொழந்தைங்களுக்குல்லா குடுக்கலா அது மஞ்சள் கழைக்கு கு குடுத்தா ஒடனே கேட்டுக்கு ஆ ஆ ஆனா என்ன ஆ ஆமா அது ஒடனே கேக்கு சிஸ்டர் அது வந்து டைமே எடுக்காது ஆனா வாமிட்டு கலா அதுகெல்லா நா ட்ரை பண்ணதுல்ல இதுக் இக்கு வந்து நா ட்ரை பண்ணி பாருக்க பாத்துருக்கே அது ஒடனேயு கேட்ருக்கு ஆ வாமிட்ல்லா எடுத்தாங்கன்னா வேற எதுவு
வாமிட்டுக்கு வந்து இந்த சீரக ஓம தண்ணி இருக்குல்ல ஓமத்தண்ணி எல்லா வெண்ணில அவிச்சு ஓம அது குடு க்க சொல்லுவாங்க
ஆ ஆ சரி சரி ம் ஓமத்த நல்ல அவிச்சு குடுத்தா கொஞ்ச அந்த செமிச்சு அந்த வாமிட்ல்லா வராது இல் ரொம்ப கொமட்டிட்டு இருந்தா பெரிய ஆளுகளுக்கு அந்த வெத்தல்ல இஞ்சி ஒரு துண்டு ஆ
இஞ்சி புளி இதெல்லா வாயில வச்சு சவைக்க சொல்லுவாங்க
இஞ்சி புளியுமா சரி எனக்கு ஒருதுறதசவ ஆ அ கொஞ்ச வாய் கசந்த மாரி இருந்துச்சி அப்ப இஞ்சி பூண்டு அப்புற இது இருக்குல முந்திரி பழோ அதெல்லா அரச்சி ஒருத்தங்க குடுத்தாங்க நீ சாப்ட்டு பாரு ஒடனே கேக்குன்னாங்க ஆனா ஒடனே கேட்டுச்சி ஆனா எனக்கு அது சரிய ஞாபகோ இல்ல அது இது இஞ்சி பூ இஞ்சி பூண்டு அப்புறகு முந்திரி பழோ இருக்குல்ல இந்த த இந்த உலர்ந்த திராட்ச
கிராஞ்சி காஞ்சி திராச்ச
ஆ ஆமா அத அரச்சி குடுத்தாங்க ஆனா ஒடனே கேட்டுச்சி வாய் கசப் அப்ப எப்டியோ வித்யாசமா இருந்து கீ ப ஒ காச்சல் இல்ல ஆனால் வித்தியாசமா இருக்குது அந்த டைம்ல செரி இது சாப்பிட்டு பாாரு ஒடனே கே்குனாங்க ஆனா அந்த மாதி சில பேர் டக்கு டக்குன் சொல்லுவாங்க நா அந்த மாரி ரொம்ப பண்ணதே கெடையாது இந்த மாதிரி இப்ப தெரிஞ்சி ஆனா தெரி்ஞ்சி வச்சிக்கனு இந்த மாரி விஷியங்கள்லா ஏனா எல்லாத்துக்குமே நம்ம டாக்டரே போய் பாக்க முடியாது சின்ன சின்ன விஷியங்கள் எல்லாமோ நம்முளு ஒடனே என்ன ஏதாது ஆஸ்பத்திரிக்கு ஆஸ்பத்திரிக்கு போய்ங்கிறீங்க வீட்ல உள்ள கை மருந்து மொதல்ல குடுத்து பாருங்க அது கேக்கலனா நீங்க ஹாஸ்பெட்டல் போங்க வ என்னாத்துக்குங்க ம் ம் ஒங்க மாமியாட்ட நெறைய கேட்டு வச்சுக்கோங்க ஏனா தெரிஞ்சவங்கட்ட இருந்து நெறைய கேட்டு வச்சுக்கனு அதனால ஏயா அதனால அதெல்லா ஆ ஆமா ஆமா ஆமா ஆனா நம்ம கொழ கம்பெனியே இன்னு வச்சுல்ல கொஞ்ச பயமா இருக்கு செரி நம்ம டாக்டர்ட்ட பாத்தர்லானு ஆனா கொஞ்ச பெரியவங்க ஒரு அஞ்சி வயசுக்கு மேலனா செரி நம்ம பாத்துக்கலா அப்டிங்கற தைரிய இருக்கு பச்சல நம்ம குடுத்துக்கலா ம் ம் ம் அந்த மாதி குட்த்
கொழந்தைங்களுக்கு குடுக்கு போது கொஞ்ச பயோ இருக்கதா செய்யு ம் ம்
ஆ ஆ ஆ அவுங்களே வந்து செஞ்சி குடுப்பாங்ளா பசங்களுக்கு எது முடியலன்னா ஒடனே அத்த வந்து செஞ்சி குடுப்பாங்ளா
ஆ அப் ஆமா அத்த வந்து பாத்துக்குறவங்க அவுங்க பக்கத்துல தா இருக்காங்க ஒன்னு வந்து ஏதாவதுனா ஒதுப்பாங்க கொழந்தைக்குமே குளிக்க ஊத்துறது அத் த்த தா வந்து வீட்லதா அவுங்க தா வந்து குளிக்க ஊத்துவாங்க ஆ
தா கொழ கொழந்தைய குளிக்க வெக்கிறது ஃபஸ்ட்டு எப்டி இருக்கு கஷ்டமா இருக்கா
ஒக் ஒ ஆ உ உக்கார முன்னாடி ஸ்டாடிங்ல கோ பொறந்த அப்படியெல்லா கொஞ்ச கஷ்டமா இருந்தது மாமியார் ஊத்துவாங்க இப்ப அவுங்க உக்காந்துக்கறதுனால ஒரு டப்பு வாங்கிட்டு வந்து வச்சி அதுல உக்கார வச்சி ந குளி அவுங்கள புடிச்சிகிருவாங்க நா குளிக்க ஊத்திரே நா மட்டுமே அத ஊத்திட்ரே இப்போ
செரி செரி அதாவது நம்ம கொழந்தையா வச்சாச்சி ஏ கொழந்தைளா பெரிய கொழந்தைங்களா பெரிய கொழந்தைகளா ஆய்ட் டாங்க சின்ன வயசுல ஊத்துனது இப்ப யார் கொழந்தைக்கா ஊத்துவோனா நமக் கு முடியாது அப்டிங்கிற மாரி ஆய்டுது ஐயோ நம்ம பண்ணிக்க மாட்டோ அப்டிங்கிற மாரி பயமா இருக்கு அதனால கேட்ட சரிங்க சிஸ்டர் இன்னொரு கால்ல பேசிட்லா ஆ பாய்